ஹலோ
ஹலோ ஆ ஹலோ
கேக்குது சொல்லு
ஆ சொல்லு
அம்
உங்ளுக்கு சயின்ஸ் பர்சன்னு இருக்காங்களே அவங்க எப்டி இப்ப புதுசா வந்துருக்காங்ளே
அவங்க வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஒன் ஒன்றவரு க்ளாஸ் அந்த இது முடிற வரையு
என்ன பண் என்ன பண்ணாங்க
பேசிட்டே இருந்தாங்க கத கூட சொன்னாங்க நா வந்து நா பயப்பட கூடாதுன்னு ஏ பேர் வந்து பாரதினு வச்சாங்க எங்க டாடி இப்படி எங்க டாடிய எனக்கு ரொம்ப பிடிக்கு
இப்ப இருக்காங்ளா
ப்பதா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி செவன் அப்ப எறந்துட்டாங்க அப்டின் சொல்லிருந்தாங்க ம் ஆமா ஆமா
ஆ
ஆனா ஓகே அந்த மிஸ்ஸு ஸ்டிட்டா இருக்காங்க ஆனவுனா தொலச்சி கட்ருவேன்றாங்க
அ சரி அவ்ங்க ஒன் ஹர் எடுத்தாங்களே அத சொல்லு
அது வந்து ஒரு கத கூட சொன்னாங்க
என்ன கத
என்ன கதன்னா நம்ளால முடியாதுன்னு ஒன்னு இல்ல
ஆ
ம்
ஹலோ
ம்
சொல்லு
கதையா சொன்ன உனக்கு ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருந்தாங்க
ஆ
அந்த ராஜாக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டி ஊர்லா இருக்குல்ல
ஆ
அதுக்லா அவர்தா ராஜா
ஆ
அவர் வந்டு ஒரு இதுவ தலைப்ப சொன்னாரு வெளியே என்னானா ஒன்னு சொன்னாரு இன் சொல்ற என்னன்னு ஒரு கேட்டு இருக்கு பெரிய கேட்டு
ஆ
அந்த கேட்ட வந்து தள்ளிட்டா இந்த ஒரு ஊர்ல உங்களுக்கு ஒரு பாதி தலைவர்ன்ற பாதி நா குடுத்துர்றே
ஆ
நீங்க சப்போஸ் இந்த கேட்ட தள்னன்னா இந்த கேம் குள்ள வந்து தள்ளலனா கைய வெட்ருவே அப்டின்னாரு
வர்லனவா
வந்து இந்த கேட்ட தள்ளலனா கேம்குள்ள எல்லாருக்கு இல்ல யார் அந்த கேம்குள்ள கலந்துக்குறாங்களோ அவுங்கள்ள அவன் கைய வெட்டுருவ அப்டின்னாரு
ஓ கலத்துகிட்டு தள்ள முடியாதவங்கல்லையா
ஒரு பையன் வந்து போனா
ஆ
அங்க இருக்க அந்த கேட்டு ஓப்பன் ஆயிட்
ஆ
அனு சொன்னாங்க நம்மளால முடியாது ஒண்ணு இல்ல
அது எப்டி கைய வச்சோனே ஓபன் ஆகு
சும்மா கேட்டு அப்படி கைய வச்ச பிறகு ஓபன் ஆயிடுச்சு
அதுக்குயா அவரு அவ்ளோ சொன்னாரு
யார் இங்க ட்ரை பண்றாங்க அப்டின்னு செக் பண்ணாரு சும்மா ஒரு செக் லைட்டா ம் அது சொன்னாங்க நம்ப வந்து முயற்சி பண்ணா முடியும்
நாற
வேற அவள்தா அவுளுக்கே போயிடுச்சு அதுக்கப் ம் அதுக்கப்புறோ வந்து சயின்ஸ் புக்க வந்து படிக்க வச்சாங்க மெஷர்மெண்ட்டு
ஆ
ம்
சோஷியல்லு
சோஷியல் வந்து சன்தியா மிஸ்சு அவுங்க வந்து சயின்ஸ் மேக்ஸ் மட்டும்தா எடுப்பாங்க இதுக்கு மின்னாடி இப்ப வந்து நியூவா சோஷியல் எடுக்கறாங்க
புரிதா
ஆ ஓகே
அவுங்க எதாச்சு ஸ்டோரி சொல்லியிருக்காங்களா
இல்ல இல்ல அவுங்க அப்பல்லா இல்ல ஸ்டிட்டு
ஜாலியாவே இருக்க மாட்டாங்களா
செம்மையா அடிப்பாங்க ஜாலி டைப்பு
ம் கூட்ரோட்ல இருந்து வருவாங்களே அவுங்களா
ஆமா கூட்டுரோட்ல யாரு
யார் இவங்க
சரணியா மிஸ் தெரியாதா உனக்கு ஐயிர் சரணியா மிஸ் கூட்ரோட்
ஓ அவுங்களா ஆ ஆ தெரியு இப்ப பி டி மிஸ்னு யாரோ வந்தாங்கதன
ஆமா ஆமா
அவுங்க எப்டி
அவுங்க வந்து ஸ்டிட்டு நா வந்து கோர்ட்டு வந்து காலர் வச்சு போட்டிருந்த எங்க ஸ்கூல்ல அதெல்லா அலோடு இல்ல பட் வந்து காலர் பாக்காம கீழ மட்டும் பாத்துக்கிட்டாங்க எப்டி ஃபேண்ட்டு நீங்க கீழ போட் ட்ருக்கீங்களா அப்டின்னு பாத்துட்டு சரி பாத்து போங்கம்மா வாஸ்ரூம் போயிட்டு அப்டின்ட்டு அவுங்க போயிட்டாங்க
உனக்கு எது சொல்லியா ம இல்ல
எனக்கு பாக்கல நா கீழ போட்டே எல்லாருமே கீழ போட்ருவாங்க அந்த மிஷ்ஸ பாத்தா
ஓ கோட்டு
கோட்டு வந்து பாக்க மாட்டாங்க அந்த பேண்ட் ஷூ மட்டுதா பாப்பாங்க ஐடி கார்டு கூட இல்லல்ல
ஆ இன்னு தர்லியா
தர்ல
ஆ
ம்
ஆ இன்னு அஞ்சு நிம்ஷோதா ஆ
ம் உங்க மிஸ் எப்புடி என்ன நியூ மிஸ்
நியூ மிஸ்சா
ம்
இப்போ எனக்கு இங்கிலீஷதா சிஸ்டர் வந்தாங்க புதுசா
ம்
அந்த சிஸ்டர் சும்மாவே கத்தினு ஆஹா அவங்க பேசுறதே காது கேக்காது
ம்
ஒரு நாள் அந்த மாரிதா காது ஆமா ஓ அ ஒரு நாளு அந்த மாரிதா காது புச்சு திருவீட்டாங்க
ஏ நீ என்ன பண்ண
நா வந்து எழ்தற்துக்கு அந்த போட்ல எழுதி போட்டாங்க நா ஸ்டாட் பண்ண அப்போதா போன
ஆ
லேசிக்கல்னு புச்சு திருவீட்டாங்க அப்பதுலருந்து ஆமா அப்பத்துலருந்து புடிக்கவே பிடிக்காத் சும்மா எண்ணயே மொறச்சுட்ருப்பாங்க
நீ சொல்லிடு ஏ மிஸ் என்ன மொறைக்கிறீங்க
மிஸ்ல்ல மேம் ஆஹா மொறைக்கற்துனா அவுங்க எகிட்ட பேசும்போது ஒருமாரி பேசுவாங்க நா அவங்கிட்ட பேச மாட்டே ஹலோ
ம்
தமிழ்க்கு வந்து அந்த மேம் எப்பத்துல இருந்தோ இருக்காங்க சும்மாவே கத்தினு இருப்பாங்க
பேர் என்ன
அது என்ன பேரோ
தெரியாதா
ஆஹா தெரியாது
சப்ஜெக்ட் மேம்தான
அவுங்க வித்யாசமா என்னவோ இருக்கு அதனால தெரியாது
மறந்துட்டே சொல்லியிருக்காங்க மறந்துட்டேனு
ஆ
ம்
சொன்னாங்க
உங்க ஊர்ல திருவிழாலா வெக்க மாட்டாங்ளா
இல்ல நா லாஸ்ட்டா தேர்டோ என்வோ படிக்கும்போது வெச்சாங்க
ஃபோர்த்து படிச்சிருப்ப
ஃபோர்த்தோ தேடோ தெரியல எனக்கு அப்ப வெச்சாங்க இன்னு வெக்கல
ஓ
ம்
ம் வேற எதுனா ஸ்பெஷலா
எதுல்ல தனுஷ்ஸ்ரீ தெரியுமா
தனுஷ்ஸ்ரீயா தெரியு எங்க ஸ்கூல் தா படிச்சுட்டு போனா
ஆ அவ உன் பத்தி சொல்லிட்டே இருப்பா
எப்டி சொல்லுவா சொல்லு
எப்டி சொல்லுவால்லா தெர்ல ஆஹா ஆஹா அதெல்லா சொல்ல மாட்டா
ஆ தா சொல்வா
எதுவோ சொல்லுவா ஆனா நா கா வித்தியாச கவனிப்பே அவ என் கூட வரேன்னு சொன்னா
அதுக்கப்புற ஆட்டோல போய்ட்டா
ஆமா
ம் உனக்கு கேட் புடிக்குமா
ஆ
கேட் கேட் கிட்டான்
ஆ
புடிக்குமா
ஆ ஆ
உனக்கு வளக்கணுனு ஆசையா
ஆமா புஸ் புஸ்னு இருக்குமே அதா
புடிக்குமா அது முடில்லா சாப்பாட்ல விழுந்தா என்னாவு தெரிமா
அது இல்ல நா பாக்க நல்லா இருக்கும்னு சொன்னே
ஆ ஓகே
அதுவு டாக் இல்ல புஸ் புஸ்ன்னு இருந்தா இன்னு நல்லா இருக்கு
ம்
ம் உனக்கு
எனக்கு அதுல்லா புடிக்காது
ஏ
செட் ஆவாது டாய்லெட்லா போய்டு
சீய சேரி
ம்
யாரு
ஆமா உங் டாடி எங்க
தூங்கறாங்க யே
கேட்டே
ம் அம் எப்பியோ உங்க வீட்ல
எங்க வீட்லெல்லா சாப்ட்டு தூங்கிட்டாங்க
நீ இன்னு தூங்கலியா
ம் ம் இன்மே எழுதிட்டு தூங்கணு
இனிமே போய் எழ்துவியா
ம்
இனிமே இனிமே எழுதி எப்போ முடிப்ப
மேக்ஸ் க்ளாஸ்வர்க் லைட்டா இன்கம்ப்ளீட் நாளைக் கர்ஷன் வாங்கனு அத்தா
டென் ஆயிடுச்சு டென்னுக்கு மேல போ ஹலோ செரி ஓகே போய்ட்டு எழுதிட்டு தூங்கு
ஓகே பாய்
ஆ அப்றோம் பண்ற பாய்
ம்